ஹலோ நானா என்னோட சின்ன வய்சு ஃபோட்டோஸ்லா பாத்துட்ருந்தே
இன்னா திடீர்னு
அதுவா
ம்
சும்மா ஃபோன்ல சார்ஜ் இல்ல
ஆ
அதுதா சார்ஜ் போட்டுட்டு இங்கியு அங்கியு சுத்திட்ருந்தே
ஆ
அப்பறோ பாத்தா டக் திடீர்னு ஞாபகோ வந்துது எதோ ஒரு ஃபோட்டோ தேட போய்ட்டு அப்றோ எல்லா ஆல்பம் எல்லா ஓ ஒக்காந்து எல்லாரு சேந்து பாத்துட்ருந்தோ
ஆ ஹா
ஆ அதுல ஒரு அ ஒரு ஃபோட்டோ பாத்தே
என்ன ஃபோட்டோ
ஆ சின்ன வய்சுல எனக்கு டாக்டர் ஆகணுன் ஆச அந்த ஸ்கூல் ஆ ஆயிட்டே ஆயிட்டே கனவுல தா ஆனே இந்த ஸ்கூல்ல மாறுவேட போட்டிலா வைப்பாங்களா
ஆமா
அதுல டாக்ரு வேஷோ போட்டு அதுல எதோ சின்ன கேரக்டர் மாரி நடிச்சிருந்தே அந்த ஃபோட்டோ இருந்துச்சா
ம்
அதா இதெல்லா பாத்துட்டு அப்றோ யோசிச்சுட்ருந்தே சின்ன வய்சு இல்ல யாருக்கு யாரு எ என்ட்ட வந்து வந்து கேப்பாங்கல்ல ஒனக்கு பெருசானோன்னே என்ன ஆகணுன்னு ஆசன்னு அப்போ எல்லா எல்லாத்துக்கிட்டயு நா டாக்ட ட்ராவே டாக்ட்ராவே டாக்டராவே தா சொல்லிட்ருந்தன்னா
ஆ
அப்பறோ படிக்க படிக்க தா எங் எங்கேயோ போய் எப்டி எப்டியோ போய் ஏதோ ஒரு வேலைன்னு இதுல உக்காந்துட்ருக்கே அதெல்லா தான் யோசிச்சுட்டு இருந்தே எப்டி மாறுச்சுன்னே தெர்ல நா பத்தாவது படிக்கிற வரைக்கு நல்லா தா படிச்ச
உஹம்
லெவென்த் ட்வெல்த்து எனக்கு டென்த்துலயே தெரிஞ்சிருச்சு எனக்கு மேக்ஸ் வராதுன்னு அதனால அக்கௌன்ட்ஸ்ல போய் உக்காரணுனு ஆசப்பட்ட
ஹம்
எங்க வீட்ல தரத்தரனு இழுத்துட்டு போய் மேக்ஸ்ல சேத்துவுட்டாங்க
அப்புரோ எப்டி போச்சு
அப்ப தக்கி முக்கி ரெண்டு வருசோ பாஸ் பண்ணிட்டு வர்ற குள்ளயே என்னடா இதுவே இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு காலேஜ்ல மேக்ஸே இல்லாத குரூப் தா எடுக்குணுனு ஃபேஷன் டெக்னாலஜி எடுத்து படிச்சே காஸ்ட்யூம் டிசைனிங்கு
டாக்டர் ஆகணுனு ஆசபட்டு அக்கௌண்ட்ஸ் படிக்கணும்னு போயி திருப்பி பிரஸ்டு குரூபே எடுத்து சம்பமந்தமே இல்லாம ஃபேஷன் டெக்னாலஜியா
ஆமா ஆனா எனக்கு அதுமே நா புடிச்சு பிடிச்சுதா எடுத்தே அப்புரோ அதுல கொஞ்சோ நல்லா படிச்சு
அதெல்லா சரி ஆனா நினைச்சது எடுத்தியா இல்லல்ல
அதுதா வந்துல டென்த்லயே எனக்கு மேக்ஸ பாத்தோடனே எனக்கு டாக்டரே போயிடுச்சு இப்பதா யோசிச்ச நம்ம டாக்டர் ஆகணும்னுல சொல்லிட்டு இருந்தோ இப்போ என்ன இதுல உக்காந்துட்ருக்கோன்னு யோசிச்சிட்டு இருந்தே
ம்ஹ்ம்
இப்போ பாரு இப்போ வந்து ஏதோ ஒரு கம்பெனியில டிசைனரா உக்காந்து வேல செஞ்சுட்டுருக்கே இனிமேல் நினச்சாலு டாக்டர் ஆக முடியாதில்ல
நானு தா சின்ன வயசலயே மியூசிக் டைரக்டர் ஆவளானு நினச்சே இன்னைக்கு பார் அது ப்ரொஃபஷன்ஆகணும்னு நினச்சிட்டுருந்தே இன்னைக்கு அது ஃபேஷனா கூட என்னால வச்சுக்க முடியல அதுக்கான டைமே இல்ல எங்கிட்ட
ஆனா நீ நல்லா தானே ப்ளே பண்ணுவே எல்லாத்தையு
ம் ஆனா இப்ப அதுக்கான டைமே கெடைக்கறதில்ல ஃபேமிலி ஆயிடுச்சு வேல வீட்டு வேல அது இதுனே கரெக்டா இருக்குது ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இருக்க மாட்டேங்குது அப்டியே ரெஸ்ட் எடுத்தாலு ரெஸ்ட் எடுக்கற டைமு கம்மியா இருக்கு எப்படா ரெஸ்ட் எடுப்பேன்னு தோணுது இப்பவே டயர்ட் ஆயிருது
ரொம்ப கஷ்டோ தா ஏதாச்சு ட்ரை பண்ணலாம்ல பண்றதுக்கு
இல்ல அதா சொல்றல்ல வீட்டு வேலை பாத்துட்டு நா வேலைக்கு நைட் ஷிஃப்ட் வேற நா வேலைக்கு பாத்துட்டு வந்துட்டு தூங்காம அது அப்றோ வீட்ல ஏதாச்சு வேல இருக்கூ அப்றோ ஏதும் ஜாமா வாங்கிட்டு வரணு அது வாங்கிட்டு வரணு அப்டி இப்டின்னே ஓடிடும் டெய்லியு பொழப்பு இப்டியே அப்றோ என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைக்கும் அதுவே ரெஸ்ட் எடுக்கலா அன்னைக்கு ஒரு நாளாச்சு தூங்கலா அப்டின்னு தோணு அப்றோ ஃபேமிலியோடயு டைம் ஸ்பெண்ட் பண்ணணு எல்லாத்தையு யோசிக் க வேண்டியதா இருக்கு யாருக்கு தா சொல்லி நெனைச்சதுதா எல்லாமே நடந்துது சின்ன வயசுல ஆசைப்பட்டதுதா எல்லாமே நடந்து துன நூத்துல ரெண்டு பேத்துக்கு அப்டி ஆகு அவ்வளதா இல்லையா நூத்துல ஒருத்தருக்காகு அதிர்ஷ்டசாலி அவளதா மத்த எல்லாருக்குமே நெனச்சதெல்லா கெடைக்றதெல்லா கெடையாது சின்ன வயசுலே இவ இப்டி ஆகணு அப்டி ஆகணும்னு எல்ல போடுவாங்கதா இருக்குந்தா கணவெலா இருக்குதா ந இல்லன்னல்லா சொல்லவே இல்ல ஆனா அது எல்லாமே எல்லாத்துக்குமே நடக்குமான்னு கேட்டா கெடையாது நடக்கவே நடக்காது ஏன்னா அது எல்லாமே சும்மா ஒரு பொய் அந்த வயசுல அத சும்மா நம்பள ஊக்குவிக்கிறதுக்காக அப்டியே சும்மா சொல்றதுதா எல்லா விஷயமும் அப்டியே நம்ம படிச்சு நம்ம அப்தா நல்லா படிப்போ டாக்டர் ஆகுனா நல்லா படிக்கணு இன்ஜினியர் ஆகுனா நல்லா படிக்கணு வக்கீல் நனா நல்லா படிக்கணு நல்லா பேஸ்ணு ஆ அப்பின்னு சொல்ட்டு சொல்ட்டு சொல்ட்டு சின்ன வயசுலருந்து நம்மள அப்டியே நம்மள தட்டி தட் டி அடிச்சு அடிச்சு அப்டி அப்டி வளர்த்துருவாங்க அதுக்குதா சின்ன வயசுலயே என்ன ஆக போற ஏதாவ போறேன்னு கேட்டு அதுக்கு தகுத்தாப்பலதா நம்ம நா நம்மள ஏதோ சின்னவயசுலருந்தே அவிங்க அங்கேயே ட்ரெயின் பண்ற மாரி அந்த மாரியே சொல்லி குடுப்பாயிங்க ஆனா ஒரு கட்டத்துல நமக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்பறம் தெரியு அட இது எல்லாமே சும்மா இது பண்றதுதா பண்ணி வச்சிருக்காயிங்க இதெல்லா போய்யி அப்ப இப்ப வரைக்கு நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்காய்ங்களா அப்ப நம்ம ஏமாந்துட்டோமா அப்டின்ற மாரி தோணு நமக்கே இதெல்லா யோசிச்சு பாத்தா
அப்ப சின்ன வயசுலயே நம்மளா ஏமாத்துட்டோமா ஏமாத்திட்டாங்க
அவங்க ஏமாத்தல நம்ம ஏமாந்தோ நம்ம ஏமாறதுக்கு ரெடியா இருந்தோ அவங்க நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாங்க அவ்வளதா இங்க எல்லாமே அப்படித்தா இங்க ஏமாறவ இருக்கிற வரைக்கு ஏமாத்துறவங்க இருக்கதா செய்வா அவனுமே ஒரு கட்டத்துல ஏமாந்துதா ஏமாத்த ரெடிய ஆயிருப்பா ஆனா அவன் வந்து யார எதிர்பாப்பா அப்டின்னா நம்மள மாரியே யார் ஒருத்த ஏமாறத்துக்கு ரெடியா இருக் கற அவன தேடுவான் ஏமாறதுக்கு ரெடியா இருக்கவன பாத்து அவன் ஏமாத்திட்டு போயிடுவான் நம்மல்லா ஏமாற க்கு சின்ன வயசுல ரெடியா இருந்தோ மிஸ் எல்லா நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாங்க அவ்ளோதா அவங்களு தா சின்ன வயசுல பெரிய டாக்டர் ஆகணு இன்ஜினியர் ஆகணு கலெக்டர் ஆகணு அ ஜட்ஜ் ஆகணு வக்கீல் ஆகணு அரசியல்ல சேரணு அப்டின்னு நெனைச்சிருப்பாங்க கடைசில அவங்க என்னனாங்க நா அவங்களோட கெட்ட நேரோ நம்மளுக்கு வந்து பாடம் எடுத்துட்ருக்காங்க கடைசியில அவங்க நம்மள வச்சு விளாண்டுட்டு போயிட்டாங்க நீங்க எல்லா என்ன ஆகணு ஏதாகணு நம்மள கேட்டு அது வச்சு நம்மள பத்த விட்டுட்டு நம்ம இதுல அவங்க குளிர் காஞ்சிட்டு போயிட்டாங்க இந்த மார்தடா நானு சொன்ன நீ இந்த மார்தா சொல்ற சரி உடு அனுபவி அடுத்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு படி படினு உணைய போட்டு டார்ச்சர் பண்ணுவாயிங்க சரி படி அப்டின் சொல்லிட்டு அவங்க நம்பள வச்சு விளையாடுவாங்க அவங்க அவளதா கத
ஆனா ஒரு சிலர்ல்லா இப்போ என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா அவ வந்து சின்ன வயசுலருந்தே அவளுக்கு டீச்சிங்னா ரொம்ப பிடிக்கு அதுதா டீச்சராாவே டீச்சராாவேன்னு சொல்ட்டு அதுக்குதா ப அப்டிதா படி சா இப்ப டீச்சிங்லயே போய் சேந்துட்டா
அதான் சொல்ல நூத்துல ஒரு ஆள் அந்த ஒரு ஆள் இவங்கள கூட இருக்கலா அதிர்ஷ்டசாலி
எனக்கு டீச்சிங்கு சுத்த வராது
ம்
ஆனா எல்லாரு என்ன டீச்சருக்கு போ போ போன்னு ப்ரஷர் பண்ணாங்க
ம்
ஐயோ எனக் டீச்சிங்கே வராது அப்டின்னு சொல்லிட்டு நா வேற பக்கோ வந்துட்ட அதா கெடைக்கிணு இருக்கவங்களுக்கு தா கெடைக்காது போல அது
அப்டிலா இல்ல எல்லாமே எழுதப்பட்டவைதா நீ பொறகுறது நீ இப்ப எப்ப பொறக்கணு ஆ எ எந்த நாள்ல பொறக்கணு எந்த நேரத்துல பொறக்கணு நீ எப்டி வளர்ணு அடுத்து நீ என்ன பண்ணணு எந்த ஸ்கூல்ல படிக்கணு என்ன ட்ரஸ் போடணு நீ எப்டி சாப்புடுவே உன்னோட ஹெல்த் எப்டி ஆ உன்னோட எதிர்கால எப்டி நீ எ எவல படிப்ப டெல்த் முடிப்பியா இல்ல இப் இல்லன்னா பேச்சுலர் படிப்பியா இல்லனா பி ஜி படிப்பியா இனி என்ன ஒரு அ உ நெலைமைக்கு வருவ இது எல்லாமே பாத்தீன்னா அ கடவுளால் கடவுளின் கைகளால் என்னைக்கோ சித்தரிக்கப்பட்டவை எழுதப்பட்டவை அத என்னைக்குமே மாத்தவே முடியாது நீ வந்து டாக்டர் ஆவானு நெனைச்சா மட்டுமே நீ டாக்டராகிட முடியுமா இல்ல நீ படிச்சு பாஸ் ஆயி மெரிட்ல பாஸ் ஆறனாலயோ உனக்கு எவனோ காலேஜ்ல கூப்ட்டு சீட் குடுத்தோ இல்ல ஒ இது உனக்கு ஏதாச்சு பெரிய கம்பெனிலியோ உனக்கு வேல வாங்கி குடுக்க போறது கெடையாது ஓகேவா சோ எல்லாமே பாத்தீ இதா எழுதப்பட்டவை அதாவ்து எனக் கடவுள் நம்பிக்க அதிகமா இருக் அதனால நா அப்டி சொல்றே நானு ஆனா அப்டி நா சொல்லனாலுமே அதுதா உண்ம
செரி ஓகே அ நீ நீ சொல்ற மாறியே எல்லா உண்மதா என்னால டாக்டர் ஆக முடியாதுதா இப்ப நெனைச்சா ஏன்னா அதுக் கு ஸ்டார்ட்டிங்லேந்து படிச்சிருந்திருக்கணு அதுக்கு ஏத்த மாறி படிச்சிருக்கணு எல்லா ஓகே நீ மியூசிக் டைரக்டர் ஆகணுனு நெனைச்சல்ல அதே மாறி ஒனக் கு மியூசிக் நாலேஜி இருக்கு
ம்
உன்னால டைரக்டர் தா ஆக முடியில அட்லீஸ்ட் அது அந்த பேஷன வந்து நீ பாலோ பண்ணலாம்ல
இல்ல அதலா நா பண்ணிட்டுதா இருக்கே அதலா விடலா இல்ல அப்பக்கப்போ எங்கயாச்சு பசங்க கூப்புடுவாங்க அப்பறோ நா எங்கயாச்சு போனல்லா யாராச்சு வாசிக்கிறதுக்கு சான்ஸ் குடுப்பாங்க அதெல்லா அப்பப்ப நா விடாம டச்சு விடாம பண்ணிட்டுதா இருக்கே அதல்லாம அப்பப்போ நானே மனசுக்குள்ள சொல்லி பாத்துக்குவே இது இதெல்லா ஞாபக இருக்கா அதெதுல்லா ஞாபக இருக்கா அப்டின்னு சொல்ட்டு அப்பப்போ நானே இது பண்ணிக்குவே
லெட் மீ அப்டின்னா ஞாபக படுத்தி பாக் குறத்து பதிலா நீ ஏதாவ்து ஒரு ஆன்லைன் க்ளாஸ் மாறி ஒரு ஒன் ஆர்
நா தா சொல்றல எனக்கு வேலக் போய்ட்டு வீட்டுல இருக்க வேலைய பாத்துட்டு பண்ணிட்டு எனக்கு ரெஸ்டு எடுக்கிறதுக்கே எனக்கு டைம் பத்தாம ஓடிகிட்டுருக்கே நா சொல்லிட்ருக்கேன்ல
எனக்கு புரியுது ஆனா உன்னோட பேஷன வந்து நீ ஃபாலோப்
ய புரியுதுனா புரியுதுன்ற எடத்துல எங்க ஃபேஷன் வருதுன்னு நா கேக்குறே நானு
அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பாக்கலாம்
அட்லீஸ்ட் அது வந்து சொல்றது ஈஸி சரி ஓகே நீங்க சொல்றதுக்கு ஓ மனசு கஷ் கஷ்டபடக்கூடாதுன்னு நா வேணா நா சொல்றே நானு சரி ஓகே அப்டின்டுது
ஏனா நீ சொல்லி குடுக்க குடுக்க உனக்குமே அது மறக்காம இருக்கு ஒரு ஒரு திருப்தி கெடைக்குல ஒனக்கு புடிச்ச வேலையுமே நீ பண்ணிகிட்டுருக்க அப்டினு சொல்ட்டு
நீ ஈஸியா சொல்ட்ட எனக்கு புரியுது நீ வந்து நல்லதுக்கு தா சொல்ற அப்டின்ட்டுன அதனால ஏத்துக்கவு முடியுது ஆனா நா தா சொல்றன்ல என்னைக்குமே ஒரு விஷயத்த எய் எய்த்தாப்ல நின்னு பேசி சொல்றது ஈஸி அந்த எடத் த்துல அத உள்வாங்கி நின்னு பண்ணணுனு நெனைக்கிறோ பாத்தியா அதுதா கஷ்டோ
ஓகேங் சார்
ம்
சேரி போ அப்போ உ சின்ன வயசுலேருந்து உனக்கு அதா ஆசையா உனக்கு யாரு அந்த ஆசைய உனக்கு வெதச்சது
இது ஆசல்லா கெடையாது அது எ ரத்தத்திலயே இருக்குது அது
பார்ரா
ம் அதனால இது இது வந்து ஆச கெடையாது இது வந்து ஒரு வரலாறு மாரி தலமுற தலமுறையா இருக்கிற மாரி
ம் சேரி சேரி
அது அது ரத்தத்திலேயே இருக் அதுனால அது என்னைக்குமே விட்டுட்டு போவாது அது ஆச விருந்தா கூட போயிடு இது ரத்தலேயே ஊறி இருக்கனால கண்டிப்பா போறதுக்கு சான்ஸ் இல்ல
ஓகே
ம்
ம் என்னால தா டாக்டர் ஆக முடியல அட்லீஸ்ட் எனக்கு ஒரு புள்ள பொறந்தா அந்த பிள்ளையாச்சு டாக்டராக்கி வுட்டாங்க
முயற்சி பண்ணு கண்டிப்பா நடக்கு
ம் ஓகே சேரி டா சேரி நா போய் எல்லா போட்டபடி எல்லா அப்டியே கெடக்கு நானு ஆல்பம்லா எடுத்து வச்சுட்டு
சேரி செரி
சாப்ட்டுட்டு தூங்கலா டாக் அப்ப தூக்கத்துலயாச்சி டாக்டரா நா போய் வேல செய்ற
ம் அது சரி
சரி ஓகே நீயு சாப்ட்டு ரெஸ்ட் எடு
ஓகே ஓகே ஓகே ஆ சரி ஓகே பாப்போ கூப்புடு பை பாய்